ஆ பேசலாமா
பேசலாமா ம்
நாளைக்கி ஹலோ நீங்க என்ன சாப்ட்டீங்க
மீன்கொழம்பு
மீன்கொழம்பா அப்பறோ கூட கூட என்ன சாப்டிங்க
மீன் கொழம்பு ரசோ
மீன் கொழம்பு ரசமா ரசோ வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தெரியுமா
ஆ
மீன் கொழம்பு ஒடம்புக்கு ரொம்ப நல்லது சொல்லப்போனா ரசோ மோஸ்லி வந்து அது எப் டி செய்வாங்கன்னா அது ரொம்ப பழையங்காலத்து டெக்னாலஜில இந்து வந்தது ரசோ சொல்ல போனா ரசத்துல வந்து மெழுகு சுக்கு அது இல்லாம தண்ணி அது வந்து ரசோ ஓ மோஸ்லி வந்து எதனா சின்னதா ஃபீவர் வந்துதுனா இல்ல கோல்டு வந்துதுன்னா ஜொரோ வந்துதுனா அந்த மாரி டைம்லதா ஆ இரும்பல் அந்த மாரி அதெல்லா வந்ததுனாதா அந்த ரசோ வந்து மோஸ்லி இது பண்ணுவாங்க புரியுதுங்ளா அந்த ரசோ வந்து அது எப்டின்னா அது ஒரு மருத்துவ குணோ அதிகாய அதிகமா இருக்குங்க ரசத்துல சொல்ல போனா அதுல மருத்துவ குணோ அதிகமா இருக்குறதுனால நம்ம அந்த ரசத்த வந்து மருந்தா கூட யூஸ் பண்லா
ஆமா ஆமா
சின்னதா ஒரு ஃபீவர் வந்துதுன்னா அந்த ரசத்த வந்து நம்ம மருந்தா யூஸ் பண்லா இல்லன்னா நம்ளுக் இ எதனா எப்டி சொல்றது எ ஏ கட் பண்ட்டு
ஹலோ